வணக்கம்
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கோ உங்கள மாரி இல்ல தோழி நாங்க ஃபோன் பண்ணா எடுப்போ தோழி
இல்லிங்க தோழி நீங்க ஃபோன் ரிங் போண்ணா தோழி எடுக்கறத இல்ல தோழி
தோழி நீங்க தேவையில்லாம பேசுறீங்க தோழி நா வந்து ஒர்க் பண்றதுக்காக இந்த ஆப்ல இருக்கே நீங்க சண்ட போறதுக்காக இந்த ஆப்ல இருக்கீங்க புரிஞ்சுதா சார் வந்து ஒர்க் தா பண்ண சொன்னாரு சண்ட போணுன்னா வேற ஆப் கேட்டு அதுல இன்ஸ்டால் பண்ணி அதுல வேல பாருங்க
அதுக்கே ஏ நா என்ன வெளில வரணு வாட்ஸ்அப்ல வந்து சண்ட போட்டு கூப்புறே
ஆ தெரியிதில்ல அப்புற எதுக்கு இதுல சண்ட போடுறீங்க
ஃபோன் பண்ணா ரிங்காகுதே தவிர அத எடுக்கறதில்ல
செரி என்ன டாபிக் தெரியுமா பேசலா
ம்
அ இல்ல இப் ப நெறய பேரு நம்பிக்கை குடுத்துட்டு ஏமாத்துறாங்க தெரியுமா அத பத்தி பேசலா
ஒன்னே ஒண்ணே பத்தி தா பேசிட்டு வா வா வா வா
ஏமாற்றத்தை பத்திப் பேசுவோ
எங்கேயோ புள்ள பெருசா அடி வாங்கியிருக்கு
ஐய்யயோ கண்டு வச்சுட்டியா இல்ல தோழி இப்ப பிள்ளை பிள்ளைங்களு செரி பெற்றோர்களு செரி நம்ம கூட இருக்க பார்ட்னர்களு செரி இல்ல வெளியில இருக் க ப்ஃரெண்டுகளு செரி நெறைய
ஆமாங்க ஆமா அப்டிதா இருக்காங்க ஃபோன் பண்ண சொன்னாங்க கால் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறாங்க
ஆ அவ்ங்க வந்து ஒரு நம்பிக்க குடுக்குறாங்க நா பாத்துக்கறே நா செய்யறே என்ன நம்பி வா அப்டின்னு டு ஆனா அவங்ள நம்பி போனா அவ்ங்க ஜீரோவ தா இருக்காங்க அத பத்தி நீங்க என்ன நெனக்கிறீங்க
அதுக் கரெக்டான ஆளு நீங்க தா நெனக்கிற
ஏ என்ன சொல்றீங்க தோழி நா என்ன பண்ண தோழி நா யாரார்ந்த நா வந்தாரை வாழ வைக்கும் ஊர் போல தோழி நா யாரா இருந்தாலு கை குடுப்ப எனக்கு கஸ்ட்டமா இருந்தாலு செரி
போ அமெரிக்காலயா இருக்கோ
இல்ல எனக்கு கஸ்ட்டமா இருந்தாலு செரி ஆனா நா வந்தவுங்க கஸ்ட்டப்படுத்த மாட்ட எப்பயுமே அந்த மாரி போயி போயி தா நா ரொம்ப ஏமாற்றத்தை சந்திச்சிருக்கேன் நெனக்கிறே
மு சார்ட்ட சொல்லி சார் எங்க டாப்பிக் எரு லவன்ட்டா பேசிட்ருக்காங்க சார் அப்டின் சொல்றனா இல்லயானு மட்டு பாரு முகம்மத்சட் என்னாச்சு என்னாச்சு ரித்தி
இல்ல ச இல்ல தோழி நா என்ன சொல்றேன்னா இப்ப ஒரு பாட்னர் ருக்காங்க ஒரு லைஃப்ல நம்ப இருக்கோ நா உனுக் இந்த டேட்குள்ள இத மூட்டி குடுத்துற்ற இந்த டேட்குள்ள நா உனக்கு இத வாங்கி
ஓ மை பிரதர் ஏ பிரதர பத்தி பேசுறியா
அப்டின்னு நம்பிக்க குடுக்குறாங்க தோழி ஆனா அவுங்க அத செய்ய மாட்றாங்க அதுக்கு என்ன பண்ணலா அத பத் தி நீங்க என்ன நெனக்கிறீங்க எல்லாரயு ப்படிதா இருக்காங்களா இல்ல நம்பளு அப்டிதா இருக்கு இல்ல நம்பளு அந்த மாரி மாரிக்கெணுமானு கேக்குறே
ம் ஹு
ஏ ஃப்ரெண்டு இருக்காங்களா அவுங்க வந்துல நா இந்த லீவுக்கு கண்டிப்பா வருவன்டி உன்ன வந்து பாப்பன்டி உன் புள்ளைக்காக வரன்டி அப்புடி இப்புடின் பில்டப்லா ரொம்ப பலமா குடுத்தாங்க நானு அவுங்ள நம்பி காலத்துலலா எறங்கிட்ட
இது என்னய சொல்றா
கடைசில எனக்கு ஏமாற்றம் மட்டுந்தா கடச்சிச்சு
நீங்க தவறான எண்ணத்தில் இருக்கிறீர்கள் ரேணுகா அவர்களே எனக்கும் எனது அண்ணனுக்கும் சரியான சூழ்நலை அமையாத கார்ணத்தினால் உங்களது ஏமாற்றத்திற்கு ஆளாகி
எல்லாரையு கூட்டிட்டு வா கீர்த்தி ஐயயோ சாரி தோழி
கண்டிப்பாக தோழி அவர்களே
ஓகே தோழி அதனால அதே பத்தி நீங்க என்ன நெனக்கிறீங்கன் நா கேக்குற அந்த ஏமாற்ற அடைறல்ல நானு
கூடாது நா நெனக்கிற அவுங்குளோட புரியாத எ ஸ்டூனலைய நீங்க புரிஞ்சுக்குணு நா நெனைக்கிற
இல்ல தோழி நா அத புரிஞ்சுக்கிற ஆனா எல்லார்கிட்யு நா இந்த மாரி சூழ்நலைய அமைறதுனால அது என்னோட தவறா இல்ல அவங்ளோட தவறான் எனக்கு
பாவோ அது அவர்களை தவறுதான் இல்லை என்று கூறவில்லை
பாதிக்கபற்றது நானா தான இருக்கே
உங்களுக்கு சிறப்பான ஒரு சந்தோஷமான அதிர் சீகரமான விஷ்ய கூட காத்துக்கொண்டிருக்லாம் இல்லவா
அப்புடிதா நெனைச்சு ஒவ்வொரு வாட்டியு அடிப்பட்ட இந்த இப்ப அந்த அம்மாக்கு எ ஃப்ரெண்டோட மகள் கூட தோழி நல்லா படிப்பாங்க எல்லாம் நல்லாதா சுட்டியா நல்லா ஆக்டிவா இருப்பாங்க ஆனா சில விஷயத்துல ஏமாற்றத்தை குடுத்துடுறாங்க
யாரு
அதா அந்த அம்மா உன் பாக்கத்துல இருக்காங்களே அந்த அம்மா
எனது மகளை சொல்கிறீர்களா
ஆம் அந்த பெருமையதா சொல்றே
ஓ அந்த எருமை தற்போது சாப்பிட்டு கொண்டிருக்கு
இல்ல அந்த மாரி நீங்க அனுபவிச்சிருக்கீங்ளா உங்கள யாராவது இந்த மாரி
இருக்கு இருக்கு இருக்கு என்னோட ஏமாற்றமெல்லாம் ரொம்ப பெருசா இருக்காது ஒரு ரொம்போ சின்ன விஷ்யமா இருக்கும் தோழி என்னோட ஏமாற்றம் மிகவும் சின்னதாக இருக்கும் நீங்க நெனச்சா ச்எ இது குல்லாமா நீங்க தோழி ஏமாந்து போவீங்கன் நெனைப்பீங்க ஆமா அத தோல்வி ங்கிறது மிகப்பெரிய வலிய கொடுக்கும் நா வைக்கிற ஸ்டேட்டஸ் வந்து பர்டிகுலரா நம்ம குட்டி ஃபேமிலிக்குள்ள தா இருக்கும் அந்த ஸ்டேட்டஸ் ஒடனே பாக்கணுனு ஆசைப்படுவேன் ஊர் உலகமே பாத்திருக்கும் அந்த ஸ்டேஸ்ல வீட்ல இருக்கவங்க பாக் கவே மாட்டாங்க அது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஏமாட்டரஇது தா அவனுக்கு மாசமண்ட காி அ சொன்னேன்னு வெச்சிக்கோவேன் நான் பாத்துட்டேன்னே அப்டின்டுவாங்க ஆனா அது எனக்கு எவ்ளோ பெரிய வருத் டத்த குடுக்குங்கறது அவங்களுக்கு தெரியாது அது மாரி நம்ம ஃபேமிலில தா இருப்பாங்க அவங்க து வந்து இன்னொத்தவங்ளுக்கு முன்னாடி இரிட்டேட் பண்ற மாரி பேசுற ஹெர்ட் பண்ற மாரி பேசுறது இவங்க தானே அப்டின்ட்டு பேசுறதுல்லா எனக்கு ரொம்ப வலிக்கும்
இல்ல இன்று என் என்னுடன் ஒரு தோழி பேசினார்கள் அவர்கள் என்ன சொன்னாங்களா நீங்களும் நானும் அன் சம்பளத்தை ஒன்றாக வாங்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் நான் வந்து பணியை முடித்து விட்டேன்
நாங்கள் இன்னும் முடிக்கவே இல்லை என்னோட வேலை நீங்கள் எப்போது கால் கட் செய்து
இல்ல நீங்கள் எனக்கே கால் செய்து பேசலாம் தினமும்
விடுங்கள் ஒரு பத்து காலி இப்போது உங்களிடம் மட்டுமே பேசுவேன் ஆனா என் தோழி அவைலபிளாக இருப்பதே இல்லை
இல்ல ஒரு ஒன் ஹவர் நானும் அவைலபிள அவைலபிள தா இருப்பேன் அதனால உங்குளுடைய வேலையை பணியை முடித்து கொள்ளுங்கள் அதுதான் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி
கண்டிப்பாக சந்தேகம் கூட இருக்கிறது
என்ன தோழி
டக்குன்னு சில சமயம் காலர் எடுக்காத போது இ இப்ப நா அந்த டாஸ்க் முடிந்தது போல் காமிக்கிறது ஜீரோ அப்டி கால் ரெக்கார்டர் என்று
இல்ல அடுத்த கால் கண்டினியூ பண்ணலான் தோழி எனக்கும் அந்த மாதிரி அஞ்சு கால் போயிருக்கு
அது ஏதாவது ப்ராப்ளம் வருமா என்றதுதான் தெரியவில்லை
தெரியில்ல எனக்கும் அதனால் அதே போல் இன்று பேமண்ட் லிஸ்டும் காட்டவில்லை தோழி
அது நாளை காமிக்கும் நாளை காமிக்கும் அது ப்ராசஸில் இருக்கும்
ஓகே தோழி அதுதான் இந்த மாரி சீனியர்ஸ் எல்லாம் அதுக்காகதா தோழி கூட வச்சுக்கிறது
என்னை விட நீங்க தான் சீனியர்
நோ தோழி இது தான் சீனியர் பெரியவர்கள் உள்ளவரை சிறியவர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்போம்
உங்கள் கருவாடு உள்ள வரைக்கும் இந்த உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும்
எந்த கருவாடு
பால்சுரா கருவாடு
அது என்னடி பால்சுறா கருவாடு
இருக்கதே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கருவாடு
இது வரைக்கு நா கேள்விப்பட்டதே கெடையாது சுறாமீன் கேள்விப்பட்டிருக்கே பால்சுறா கூட கேள்விப்பட்டிருக்கே ஆனா பால்சுறா கருவாடுன்னு இப்பதா கேள்வி பட்றே
அதுதா பால்சுறா கருவாடு தா அது
ஆ அ
மிகவும் நன்றாவே இருக்கு கறி போன்றே இருக்கும்
ஓஹோ ம் ம் சரி சரி வாழ கருவாடை தவிர அனைத்து கருவாடுகளும் சாப்பிடுவீர்கள்
நான் வாழக்கருவாடு சாப்பிடுவேன் அது துண்டு துண்டாக வாழைக்கா போரும் ஆமா மா மா
ஓகே ஓகே ஐயய்யோ சரி சரி
நீங்க தான் அதிகமாக ஆங்கில வார்த்தைகளை உபயோகிக்கிரி என்னை போல் தமிழ் புலவர் போல் பேசுங்கள்
நான் இன்னும் அந்த பொன்னியின் செல்வத்தை பார்க்கவில்லை பார்த்தவுடன் நானும் கற்றுக்கொள்வேன்
வேண்டுமென்றால் த்ரிஷாவையும் ஐஸ்வர்யாராயயும் உங்கள் வீட்டுக்கு வர சொல்கிறேன்
ஓகே ஆ சரிங்க
உங்களுக்கு இன்னு எத்தன டாஸ்க்கு இருக்கு முப்பது முடிஞ்சு விட்டதா என்னால் முடியவில்லயே
இன்னும் எத்தனை உள்ளது
இப்போதுதான் எனக்கு ஐந்து கால் ஜீரோவில் போய் முடிந்துவிட்டது அதை பாத்தா இன்னு பத்து கால் இருக்குது மீதம்
திஸ் இது முன்திரையில் எத்தனை கால் பண்ணிருக்கிறீங்கள் என்று காட்டுகிறது
இருவது
இருவது முடித்து விட்டீர்களா
அப்டின்னு காம்க்காது நாம் பேசாத காலும் அதில் இருக்கிறது இல்லையா ஆனால் அது அடுத்த அடுத்த டாஸ்கு போய் கொண்டே தானே இருக்கும்
போய் கொண்டே தான் இருக்கும் அப்படி அந்த கால் கனெக்ட் ஆகவில்லை என்றால் உங்களுக்கு பண்ண கால் தா கணக்கு
ஆமா
அதனால முடிந்து விடும்
கிடைக்க பணம் கிடைக்கட்டும் அவ்வளவுதான் முதல் தானே தவறு பார்த்து கொள்ளலா
ஓகே ஓகே சரி சரி
கண்டிப்பாக உங்களுடைய பேச்சு மிகவும் நன்றாக இருந்தது மீண்டும் அடுத்த காலில் கண்டிப்பாக சந்திக்கலாம் நன்றி
கண்டிப்பா தோழி இன்னொ டைம் முடியல தோழி
இன்னக் இரவு உணவு என்ன சமைக்கலாம் என்று இருக்கிறீர்கள்
இரவு உணவு வந்து சப்பாத்தியும் எறா தொக்கும் செய்யலானு இருக்கிறேன் தோழி
நெஞ்சை நக்காதிர்கள் ஏன் இப்டி என் பாவத்தைக் கொட்டிக் கொள்கிறீர்கள்
ஏன்
எனக்கு இறால் தொக்கு என்றால் உயிர்
அதுக்காக இங்க இருந்து நீங்க என்ன பக்கத்து வீட்லயா தோழி இருக்கீங்க ஒரு கிண்ணத்துல போட்டு எடுத்துறதுக்கு குத்துட்டு போலான்றதுக்கு சொல்லுங்க நீங்க பக்கத்து வீட்டுல இருந்தா நீங்க சமைக்கவே வேனா ஒங்கக்கு டைமுக்கு சாப்பாடு வந்துரு தோழி அப்டின்னு நா சொல்லுவே ஆனால் நீங்கள் தூரத்தில் இருக்கிறீர்கள் அல்லவா
இறைவனின் படைப்பில் நா என்ன செய்வது ஐயகோ
இங்லீஷ் பேசாதிங்க தோழி ஆங்கில வார்த்தை பயன்
ஐயகோ என்பது தமிழ் வார்த்தை
இல்லை தோழி கோ என்பது ஆங்கில வார்த்தை
ஐயகோ ஐயகோ ஐய
ஐய ஓ அப்டினாதா தமிழ் வார்த்தை
ஐயஓ இதா
ஆ அதுதா தமிழ் வார்த்தை தோழி நீங்கள் தமிழ் மிகவும் அழகாக அருமையாக பேசுகிறீர்கள் நன்றி
அனைத்தும் புனித வளளார் மேல்நிலை பள்ளியே சேரும் பனிரண்டு வருடங்களாக என்ன மேய்த்தது அந்த பள்ளிக்கூடந்தா
ஓகே தோழி நன்றி தோழி
நன்றி தோழி எங்கெயும் சென்று விடாதீர்கள் அங்கிருங்கள்